சேரிங்
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நலமாருக்கெ தோழி நீங்க நலமாருக்கீங்ளா எ எல்லாரு நலமாருக்காங்க தோழி அங்க வீட்ல
எங்க வீட்லயு எல்லாரு நலமாருக்காங்க தோழி என்ன டாபிக்கு பேச போறீங்க தோழி
நீங்களெ சொல்லுங்க தோழி உங்களுக்கு புடிச்ச டாபிக் சொல்லுங்க பேசலா
என்னா பேஸ்றது நா ஒரு பியூட்டிஷனாருக்கே ஒரு அழகு பத்தி பேசலாமா
என்னங்க ஆ சொல்லுங்க தோழி புரில
அதா நா நா ஒரு பியூட்டிஷன் தோழி
ம் செரி ஆ பேசு ஆ பேசலாம் தோழி பேசலாம்
சொல்லுங்க தோழி நீங்க என்னா லைக் என்ன பண்ணுவீங்க ஃபேஷியல்ல்லா பண்ணுவீங்களா ஐபுரோல்லாம் பண்ணுவிங்ளா ஹார் கட் பண்ணுவீங்ளா
ஹேர் கட்லாம் பண்ணதுல்ல தோழி அதெல்லா பண்றதா இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி
ஆ ஆ சொல்லுங்க தோழி ஆ அவுங்களுக்கு அத பத்தி என்ன தெரியுங்களா
எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை கட்டு ரொம்ப புடிக்கும் தோழி
ஆ சூப்பர் தோழி ஆ
அப்றோ பட்டர்ஃப்ளை கட்டு புடிக்கு அது என்ன ஃபேஷியல் வந்து ரொம்ப வ என்னோட முகம் வந்து இந்த வெயில் ஃபஸ்ட்டு வந்து அழகா தா இருந்துது தோழி என்னோட மூஞ்சி ரொம்ப ஷைனிங்கா தாருந்துது
ஆ
தென் நறையா அ ரொம்ப காலராருந்தே ஆனா இப்போ கொஞ்சோ நாளாவே மூஞ்சுல்லா ஒரு மாதிரி ட்ரையா ஆகுற மாரிருக்கு
ஓகே தோழி
ஆ ட்ரையாருக்க மாரியு ஒரு மாரியா சின்ன சின்ன பிம்பிள்ஸாவு அது மாரிருக்கு எதனால இருக்குன்னு நெனைக்கிறீங்க நீங்க
அது ரொம்ப ஓ பாடி ஓவர் ஹீட்லருக்கு பா தோழி அதனால உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லா வருது நீங்க இதுக்கு முன்னா வந்து பாடி வந்து கூலிங்கா வச்சிட்டுருந்தீங்க ஆ இப்ப வந்து இந்த வெயி இந்த தாக்கம் ரொம்ப ரொம்ப தாக்கமாருக்கு ரொம்ப வெயிலாருக்கு இல்லைங்களா அந்த அது நல்லா வ ஹுட்னால பொங்கி வரும் தோழி உங்ளுக்கு
இல்ல நா நெறையா முடிஞ்ச அளவு தண்ணி குடிக்கே நேறையா தண்ணி குடிக்கே நெறையா ஃப்ரூட் சோ இந்த மாரி கூலிங் ஐட்டம்ஸ் நெறையா எடுத்துக்கறே
சாப்டுட்டுதாருக் க்கீங்க ஆ நீங்க அப்ப அந்த கூலிங் ஐட் பா உள்ளுக்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்களே தவிர வெளிய ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்லையோ
இல்ல பேஸுக்கு நா எதுமே போடுறது இல்ல தோழி இது வரைக்கு நா எதுமே போட்டது இல்ல
ஆ போட்டாதான தோழி நல்லாருக்கு இல்லைங்களா எதுனாது சன்ஸ்கிரீம் போடலாம் மாசுரேஷன் கிரீம் போடலாம் இல்ல உங்களுக்கு எது எந்த கிரீம் பிடிக்குதோ அந்த கிரீம் யூஸ் பண்ணலா இல்லைங்களா ஸ்கின்னு வந்து நம்ப புரொடெக்க்ஷன் வச்சு நம்ப சன்லைட் படாம காப்பாத்துறக்கு கிரீம் அப்ளை பண்றோ
இல்ல நேச்சுரலாவே நேச் நேச்சுரலாவே ஸ்கின்னு ப்ரொடெக்ட் பண்றது எப்டின்னு சொல்ல முடியாதா
ஆ சொல்றே தோழி அ நேச்சுரலானா நீங்க வந்து வீட்ல என்ன இப்ப வந்து பச்சரிலே வந்து தேன் மிக்ஸ் பண்ணி போடலா சரிங்களா அப்டி இல்லன்னா இப்போ சு பாசிப்பயறு இருக்கு இல்லைங்களா அது வந்து லைட்டா போட்டு லைட்டா தா ரொம்ப ஹீட் இருக்கு இல்லாம ஒரு மீடியம் பிளேவர்ல வறுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு ஹணி இல்லன்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டு பேஸ்ல அப்ளை பண்லா இதெல்லா வந்து ஷைனிங் குடுக்குற ஐ இது தயிரு கேர்டு யூஸ் பண்லா தயிரு யூஸ் பண்லா ஆ அப்டி இல்லைன்னா ததக்காளி இருக்கு இல்லைங்களா அது மிக்சில ஜூஸ் அந்த ஜூஸ் மட்டு யூஸ் பண்ணி அந்த மிக்சிங்ல அந்த பவுடர் மிக்சிங்ல யூஸ் பண்ணிக்கலா நீங்க இதுல வந்து ஸ்கின் வந்து நல்லா பொல்யூஷன் குடுக்கு நல்லா அழகு நல்ல இப்ப வெளிய எங்கனா போறீங்க இன்னைக்கு பங்க்ஷன் போறீங்களா இந்த டிப் சோப்ப யூஸ் பண்ட்டு போனீங்கா அழகா தெரிவீங்க நீங்க பவுட்ரு போடறதால எதுவுமே தேர்ல ஒரே ஒரு ஐலைன்ல்ல பொட்டு வெச்ட்டு காஜல் போட்டு போனிங்கனா அவ்ளோ அழகா ஃபேஷியல் பண்ணியா அப்டின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு தோழி
இன்னு வேற ஏதாவது து வேற வில்லேஜ்ல இந்த மாரி கெடைக்கிற மாரி வேற ஏதாவது
ம் வேற என்ன யூஸ் பண்றீங்க நீங்க ஆஹ இந்த வெள்ள முட்ட இருக்குல்லீங்ளா
ஆமா
அ முட்ட இருக்கு அதுல வெள்ள முட்டை கருவ மட்டு ஒரு ஸ்பூன் ஓகேங்ளா அந்த ஒரு ஸ்பூன் கொஞ்சூண்டு எடுத்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தோழி
ஆ ஓகே
சுகர் ஆட் பண்ணிட்டு ஆ இந்தப் பெனா உம் அந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு பாருங்க
ம் ஆமா
ஆ அந்த சேர் மட்டு ஒரே சார் உருளக்கிழங்கு மிக்சியிலாச்சு சார் வரம்பாருங் அந்த சார் எடுத்து மிக்சி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளே பண்ணுங்க ஸ்கின் அவ்ளோ வந்து பிளாக் மாஸ்கு பிக்மெண்டேஷனு ரிங்கிள்ஸு இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கு தோழி இது ஒரு ஃபேஷியல் பிளீச்சோட சமம் தோழி இது ஓகேங்களா இது பண்ணலா
ம்
ம் வேற என்ன வேணு தோழி
தே அது ஸ்கின் வந்து கலராவு நல்லா ப்ராடக்ட் பண்ணுமா லி
ஆ ஸ்வா இப்ப அந்த எக்கு இது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணு ஒரு டூ வீக்ஸ் வந்து உங்க பே பேஸ் வந்து அவ்ளோ ஷைனிங்கா இருக்கு தோழி ரெண்டு வார ரெண்டு வார நீங்க வந்து நீங்க துமே போட உங்க மூஞ்ஜியே இவ்ளோ பல பல எப்டி மாறிச்சு எல்லாம் டைட் ஸ்கின் டைட் பண்ணு தோழி அதெல்லா ரிங்கிள்ஸு பிக்மெண்ட்டேஷனு இந்தப் பருக்கள் எல்லா இருக்கு இல்லைங்களா நீங்க சொல்றீங்களே வீட்ல சின்ன சின்னதா இருக்குது எல்லாமே அந்த இ அந்த டைட் பண்ணி வெளியே வெளிய எடுத்ட்டு வந்துரும் தோழி உங்களுக்கு
ஓ அப்டிங்களா தோழி ம் அப்பனா மேசு நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ற மாரி இருந்தா எத தோழி யூஸ் பண்லா சன்ஸ்கிரீன் ஆர் லோஷன்
ஆ பட்ஜெட் ப்ரெய்ஸ் ல கேக்றீங்களா நார்மலா கேக்கறீங்களா தோழி
சும்மா நார்மலாவே சொல்லுங்க இது மாரி யூஸ் பண்ணா அழகா மூஞ்சுமா அப்படிங்கிற மாரி
சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்லா எந்த ப்ராடெக்ட் வேணா கூட யூஸ் பண்லா அது ஒன்ன பட்ஜெட்க்கு ஏத்த போல நல்லா இருக் த பப்புல்லாப்புல நல்லா இருக்கு
பொர்ப்புல் ஆப் ஆப்லியா
ஆ அதுல கேட்டிங்ன்னா அவுங்களே மெஷர்மெண்ட் சொல்லுவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க நம்ம ஸ்கின்க்கேத்தா போல சொல்லுவாங்க இப்ப நா உங்கள்து ஸ்கின் பாக்கல நீங்க என்னா இது பாத்துட்டு இருந்தாலே நம்மளுக்கு இது யூஸ் பண்ணிங்கனா இது நல்லா இருக்கான் சொல்லுவே தோழி நானு ஓகேங்களா ஓகேங்களா ம் அப்புறோ நீங்க சொல்லுங்க தோழி நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து படிச்சுட்றுந் தோழி முடிச்சிருக்கே
இப்பதா முடிச்சிங்களா நேத்து பேசின தோழி இதானா
அப்டி நா இல்ல பே நா பேசுல தோழி உங்ககூட
நேத்தென்னே நீங்க பேசுவீங்களா செரிங்க தோழி
நா தா பேசிர்ப்பனோ என்னனு தெரியலங்க தோழி
ந்தே லாஸ்ட்டு பெஞ்சு
நாஇல்ல நால்ல
நீங்கல்லீங்ளா ஓகே தோழி இலே நேத் து இதே போல தா பேசுனாங்க நா லாஸ்ட்டு பெஞ்சு தோழி நா நல்லா சேட்டப் பண்ணுவ அப்டி இப்டி பேசுனாங்க அவுங்களான் கே நாளக் வரன்னாங்க அதுனால கேட்டந்தோழி
இல்லங்ல நாஇல்ல அது
செரிங்க தொலி எல்லா முடிஞ் காலேஜி முடிஞ்சுச்சுங்களா தோழி நீங்க ஒங்க ஒங்க ஸ்கின்ன வந்து நல்லா பாதுகாத்துக்கோங்க நல்லாருப்பீங்க அழகா தோணு அப்டின் றது நீங்கதா அழகு படுத்திக்குணு தோழி ஒங்க பேஸ நா எதுமே யூஸ் பண்ண மாட்ட அப்டின் சொல்லிட்டு இருக்காதிங்க எதுமே யூஸ் பண்லனா பியூச்சர்ல வந்து ஸ்கின்னு வந்து ஒரு மாரி ஆய்டு தோழி நம்ளுக் ஏஜ் ஆனாப் போல ஒரு இப்ப நீங்க இருக்கலாம் ஒரு பதினெட்டு பத்தோம்பது வயசு பொண்ணாருக்கலா நீங்க வந்து ஒரு தேட்டி ஒரு டொண்ட்டிஃபை தேட் டொண்ட்டி சிக்ஸ்க்தா ன ஏஜ் ஆனப்பற ஸ்கின்னு காட்டு நம்ம எதுமே யூஸ் பண்ணாமருக் சொல்லீங்களா ப்ளட் சர்குலேஷன் எதுமே குடுக்காம ஃபேஸ் அ வந்து அப்டியே வச்சிட்ருந்தனா ஒரு மாரி ஏஜ் வந்து ஃபேஸ் வந்து ட ஒரு ஏஜ் ஆன போல காட்டுந்தோழி அதுனால நீங்களே முடிஞ்சளவுக்கு ஒரு ஃபேஸுக்கு வந்து க்ரீம் போட்றதோ ஒரு மசாஜ் பண்றதோ இதலா நீங்ளே வீட்லே பண்ணிக்லா வீட்லருக்கு இப்ப நா சொன்ன டரிப்ஸே வந்து மசாஜ் பண்ணிக்லா உங்க உங்களுக்கென்ன தெரிமா எதோ ஒன் மசாஜ் பண்ண எதாகுது ப்ளட் சர்க்குலேஷன் ஆவு ஒங்க ஃபேஸுக்கு ப்ளட் சர்குலேஷன் ஆனாவே ஒங்க ஃபேஸ் வந்து அவ்ளோ பொழிவாருப்பந்தோழி
ப்ப னீங் அ செரிங்க தோழி
சொல்லுங்க தோழி நானேதா பேசிட்ருக்க தோழி தோழி
கா கா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்குவ அப்புறோ கால்லியே கருவேப்புல ஜூஸு ஏ பி சி டி ஜூஸ்லா அதிகமா குடிப்பந் தோழி
ஓகே அது இன்னு நல்லதாந்தோழி ப்ளட் சர்க்குலேஷனது மு இம்ப்ரூமண்ட் டாவறது பேஸ்ட்டு எது பண்றது என்னதானு நம்ப வயத்துக்குள்ளதான தோழி நம்ப எடுத்துருக்கோ
தோழி அதுனால மூஞ்சி என்னோட மூஞ்சி பிங்க் கலராவே இருக்கும்
அப்டிங்ளா நீங்க இந்த கே ஏ பி சி சி டி ஜூஸலா குடிச்சு ஒங்ளுக் பிங்க் கலர்லாவே இருக்குது ஓகே சூப்பர் தோழி
அதுனாலதா எந்த ஒரு லோஷனுமே யூஸ் பண்ல ஆனா இப்ப இந்த வெயில்ல யும் முகப்பொலிவே போயிரிச்சி தோழி
உங்குளுக்கு இந்த வெயிலப்பிடி இருக்கு தோழி நீங்க இதே ஜூஸே குடிங்க தோழி அ ஆ சொல்லுங்க தோழி வேறென்ன தோழி சின்ன பொண்ணு அப்புறம் வீட் நீங்க எந்த ஊரு தோழி
ஊரு து சொல்ல கூடாதே தோழி
ஒய் இப்ப எல்லாருதான் சொல்லிருந்தோம் அதுனால கேட்டந்தோழி வேறெது இல்ல தோழி இப்ப கேட்டது நா ஆக்ரால பேசுறேன் அப்டின் சொன்னாங்க தோழி அதுனால கேட்டந்தோழி
ஆஹால்ல இல்லங்க தோழி நா உங்களு பர்சனலா சொல்றனே நானு
அ ஓகே தோழி அதுலான் ஒன்னு ப்ரச்சனல்ல தோழி அப்புறம் என்ன டின்னர் தோழி
இல்ல தோச செய்யலான்ருக்கோம் தோழி
தொச தோசக்கி தொட்டுக்க தோழி இன்னா சமைப்பீங்க நல்லா
எனக்கு ச தோசதான் தோழி செய்ய தெரியும் வேறெதுவு செய்ய தெரியாது தோழி
என்னாங்க தோழி இது இன்னு தோசைதா செய்யிங்க சுடு தண்ணில்லா வெப்பீங்களா தோழி
ஹதல்லா நமக்கந்த வேலல்லா தரமாட்டாங்க தோழி
அதெல்லா தர மாட்டாங்க ஓகே தோழி
தோழி நா தனியா இருக்கேங்க ஆ ரூம் எடுத்து தனியா தங்கிருக்கே வேலை பாத் ஆ ஆமாங்க தோழி ம்
அப்புற தோழி தோச செஞ்சி நிப்ப சாப்ட்ருப்பீங்க
ஆமா தோழி
சரிங்க தோழி அப்புற வேற என்ன புடிக்கும் உங்களுக்கு சினிமா மூவி எல்லா போயிருக்கீங்களா
அதலல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி
இன்னாங்க தோழி நீங்க இப்டி சொல்றீங்க சி இன்ட்ரெஸ்ட் இல்லட்டீங்க சார் டக்குனு
அதுல சினிமா பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி
ஆ ஓகே தோழி எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி சினிமாலா நல்லா பாப்பே வீக்லி ஒன்ஸ் எ பசங்களோட போயிட்டு வந்துருவே என்ஜாய் பண்ணுவே சரிங்களா அதலா சும்மாலா இருக்க மாட்டே தோழி நல்லா என்ஜாய் பண்ணுவே எனக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க காலேஜ் முடிஷ் டு வேலைக்கு போறானுங்க அவனு கூட ஜாலிய சினிமாக்கெல்லா போவே தோழி
ஆ சரிங்க தோழி
ம் வேற என்ன தோழி சொல்லுங்க உங்களுது ஒரே சவுண்டா இருக்கு தோழி உங்க இடம்
ஆமாங்க பக்கத்து ரூம்ல தோழிகள் இருக்காங்க அவங்களோட இருக்க தோழி
அப்டிங்களா தோழி சரிங்க தோழி
சரிங்க தோழி நா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி
கண்டிப்பா இருங்க ஒரே நிமிஷ இருங்க சொல்லிட்டு போயிலா தோழி பத்து நிமிஷம் ஆவல ஓகேங்களா ஆ ஓகே தோழி ரொம்ப நன்றி தோழி உங்ககிட்ட நா பேசுறதுக்கு
ஆ நன்றி தோழி நன்றி தோழி